ஹலோ எனக்கு காலே வரலங்க நா திரும்போ இப்ப உங்களுக்கு போட்ட உங்களுக்கு போது ஆ உ எனக்கு காலே வர்ல
ஹலோ ஹலோ கேக்குதுங்ளா
ஆஹ்ன் கேக்குது கேக்குது உங்களுக்கு கேக்குதா
ஹலோ என்னாச்சு
ஹலோ ஹலோ கேக்குதுங்களா
ஹலோ
ஆஹ் கேக்குதுங்களா ஹலோ
கேக்குது கேக்குது இல்ல ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்ருந்தேன் அது அதனால கேக்கல அதுல சவுண்டே கேக் கமாட்டேங்கிது எப்ப பேசு
ஆமா ஆமாங்க ப்ளூடூத் இல்லாட்டி கேக்காது நார்மல் கால் பேசுங்க
ஆஹ் ஆஹ்
நான் நீங்க இங்க கால் பண்ணது எனக்கு காலே வரல நான் அதான் உங்களுக்கு செக்
இல்ல இல்ல நான் போட்டேன் உங்களுக்கு போகல
உம் உம் உம்
அதான் சொன்னேன் ம் போ பையன்கிட்ட சொன்னேன் இந்த மாரி நீ இந்த கால் நீ மட்டும் தான்ப்பா பேசணு ம் அவன் ஒரு மாரி சொல்லியிருக்காரு சாரு அப்டின்னு சொன்னே அவ ஒரு தம்பி பேசுறான்ச்சு சொல்லிருந்தல்ல காலேஜு படிக்கிறப்ப அந்த தம்பி என் பையன் ஆஹ் நம்ம யேமா அம்மா நீ அந்த தம்பி அந்த அண்ணன்ட குடுமா நான் அவுங்கட்ட பேசுறேன்னு சொல்லிக்கான் சேரி ஓகேடா நான் சொல்றன்டா அந்த தம்பிக்கிட்டயே சொல்லிருக்கான் பையன் இருக்கான் வான்னு நான் பேசுறன்க்கா அப்டின்னு சொல்லுச்சு சேரி மா நான் அங்க பேசிக்கிறேம்மா அப்டின்னுட்டான் சேரி ஓகே அப்டின்னு
சேர் சேர் சேரி அவனுக்கு அவுங் ககூட கனெக்ட் பண்ணி கூட காலஜ் பசங்க காலேஜ் பசங்க சூப்பரா பேசிப்பானுங்க
ஆஹ் அதான் சொன்னேன் ஆனா அந்த மாதிரி பேசுவான் அவே சொன்ன ஆ் ஏ மத்த இதெல்லாம் பேசுறதுக்குதான் தெரியல
ஆஹ் புரியுது புரியுது அவங்க ப்ரண்ட்ஸு சும்மா ஜஸ்ட் அவங்க பசங்க காலேஜ் படிக்கிற என்னப்ராஜக்டு அப்படின்றாங்க
அதான் சொன்னேன் இந்த மாதிரின்னு சொன்னே செரிமா செரிமா நா பன்றம்மா நாங்க செரிப்பா அப்டினு
அவ என்ன நெறைய ஆப் என்னன்ன ஆப் சொன்னா ஏதோ வீடியோ
நான் சொல்றேன் நா அந்த நம்பர் உனக்கு சென்ட் பண்றேன் நானு நான் அந்த நித் நித்திஷ் சார் நம்பர் சென்ட் பண்றேன் உனக்கு கேட்டீங் என்கிட்ட இருக்கு நேத்து அந்த இன்னக்கி வந்து கண்டிப் இப்ப வரும் அந்த பயபுல பேசறதுக்கு அதா சொல்ச்சு
ஓ நித்தீஸ்வரன் அந்த மெருன் கலர் ஷர்ட் போட்டிருப்பானே அவன் தானே
அதெல்லாம் தெரியல எனக்கு ஆனா நித்தீஷ் னா வருது சின்ன அதான் அதான் அந்த நம்பர் தான் அதுக்கு ஆஹ் அந்த புள்ளையா நேத் நேத்து வந்துச்சு பேசுறதுக்கு நான் தான் பேச முடில இன்னும் மையின்டு சரியில்லனு பேசல எ
சேரி விடுங்க விடுங்க பாத்துக்கலா அதுதான் இப்ப இந்த இந்த அதா ஃபிளாட் இருந்தாலும் சொல்லுங்க பாத்துக்கலாம் பாத்து எதாவது ரொம்ப காஸ்ட்லியும் வேணா ஒரு டுவெண்டிக்குள்ள இருந்ததுன்னா ஓகேதான் ஆஹ் அஹ் ஆஹ் அந்த மாரி இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு தெரியு இல்லயா நீங்க நீங்க ஆளினால் நீங்க
ஆ அ அது நல்லாதான் பாத்து நல்ல எடமா தான் வாங்கி குடு ப்பே நா அந்த மாரிலா வுடமாட்டோ ரொம்ப இதுவா அப்றோ என்ன எங்க வீட்ல எப்டி பண்றோமோ அந்த மாரியே பண்ணி வாங்கி குடுப்
ம் அந்த மாரி எதாவது இருந்தா சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ஸ் சர்க்கிள் கூட இது
ஃபிக்சட் போடற மாரி அது ரெண்டு மூணு பாட்டி எனக் புடிச்சு ஃபிக்சட் ஏஜ் அ நம்ளே போய்ட்டு அவங்ளே கூட்டின்னு போய்ட்டு அங்க அத ஆபிஸ் நெய்வேலில இருக் அ ஒரு நாள் போய் பாக்கலா ஆபிஸ் பாத்துட்டு எல்லாத்திலு விசாரி க்லா இந்த ஆபிஸ் ஓகேனால இங்க ஃபிக்சட் போடலாமா ஆனா அங் எல்லார்க்கு உங்கள மாறியே பைச வெச்சிருப்பாங்க ஏதோ அ என்ன அந்த மாரி இந்த என் எல் சி எங்க சொல்ராங்க எங்க நாத்தனார் வீட்டுக்கருமே அவரு அதுல ஓர் பண்ணிதா ரிடையர்மெண்ட் ஆனரு அவர்கிட்ட போய் கேட்டோ அது எப்டி அவங்களுக்குல்லா பெருசா அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லனா நம்ம சொல்றதுல நம் அ நம்பிக்க இல்ல அவங்களுக்கு ஆனா அவங்கல்லா நெறைய வெச்சிருக்காங்கள் அது ஒரு சின்ன ஹெல்பிங் மைண்ட் மாரி பண்ணலா அதுனா அதுல பெருசா நா ரொம்போ ஃபோர்ஸ் பண்ண மாட்டே ஒரு வாட்டி சொ சொல்வ இல்லயா அப்டியே விட்டுருவே அவ ஃபிரெண்டு சொன்னா நமளுக் மண்த்திலி மண்த்திலி பே பண்ணாடி கூட இந்த மாரி ஃபிக்சட் மாரி போட்ட கூட அது இப்போ நீ ஜோயின் பண்ணிச்சு எ உனக்கு கீழ போடு உனக்குமே அது கேஷ் வந்துரோ சீ அதாது எ இப் நம்ளுக்கு பண அவசியோ இல்ல எனக்கு கீழே ஒன்னு அது ஐடி கிரியேட் பண்ணி குடுத்தானா உனக்கு கேஷ் கிரெடி அட் ஆகு இப்போ இதுல பாக்குற மாரி எதாது அப்டி அது பண்ண சொல்லு ஒரு என்ட்ரி அங்க தா ஆபீஸ் நெய்வேலில இருக்குல ஓர் நாளைக்கு நீ வா நானும் வரே ஆபிஸ் பேசலா அது கூகுள் ல போட்டு சர்ச் பண்ணி பாரு எவ்ளோ இருக்கு என்னென்ன இருக்கு எ ஃபால்ட் டு எல்லாமே அதுல
இன்னு இன்னு உங்கள உடலைய அவுங்க இன்னு உங்க உடலைய வாங்க வாங்க
நேத்து கூட ஒரே சண்ட ஏன் கூட என்னடி என்னமோ அந்த வேல பாக் றே இந்த வேல பாக்குற சொல்றே எந்த இத பாரு இது வந்து இந்த ஸ்டாண்டர்டு இன்கம் இது அப்டின்னு சொல்லி அவனா மந்த்லி தௌசண் ருபீஸ்து நம்ம அந்த ஆர் டி மாரி பே பண்ணம்னா நம்ளுக்கு பிப்டி ருபீஸ் கேஷ் தருவாங்க
புரியுது புரியுது புரியுது அது எப்டி அது அக்கோண்ட்ல கிரயிட் ஆகுமா அது
அம்பது ஆர் டி மாரி மாச மாசம் அங்க அக்கௌன்டு ஓபன் பண்ணி இப்ப போஸ்ட் ஆபீஸ்லா போறோ ம்ல அதேதான் இதும் ஆர்டின்றது எல்லா பேங்க்லியுமே வந்துச்சு எல்லா பேங்க்லியுமே வந்துருச்சு அதுலதா பாப்பாக் விக்சட் பண்ணிருக்கன்
பரவால்ல
ஃபா ஏழு வர்ஷம் சொல்லிட்டு அதுலயும் ஃபஸ்டு நா ஃபஸ்டு தௌசண்ட் ருபீஸ் தௌசண்ட் ருபீஸ் கட்டிட் வந்தே அப்பறமா தா ஆமா ஆ மூணு வர்ஷமா கட்டிட்டு வந்துருக் ரு தா அதுக்கு அப்புறோ தா ஓர் வர்ஷம் ஒன்ற வர்ஷம் கழிச்சி ஃபிக்சட் போட்ருக்கன் எங்க சித்தி ஒரு ஃபிக்சட் போட்ருக்காங்க தம்பி ஃபிக்சட் போட்றான்
ம் ம் ம்
அ யநா தா சொன்னே நா என்ன சொன்னன்னா எனக்கு இந்த மந்த்லி ஒர்க்கெல்லா வேண்டா ஃப்ஸடு மாரி எதா பண்ணி உட்றனா சேரி அதுவாது ஒரு பத்து கஸ்டமர் பண்ணி உடு எ சும்மா வெச்சிருக்க கஸ் த்த பேங்க்ல போட்றதா இதுல போட்டா உங்களுக்கு ஃபிக்சடு மாரி இருக்குல்ல ஈன்னா எதைம் எனக்கு தெரியுனு எப்டி சொல்றது நம்புளுக் து அந்த அளவுக்கு இதுல்ல அவுங்க இப்ப நம்பு ஊருக்காரங்கன்னா நறைய ஃபிக்ஸடு பண்டுட்டிலேருக்கு ஏ இங்கேந்து அவ்ளோ தூரம் போய் போடு அப்டி கேப்பாங்க போஸ்ட் ஆஃபிஸ்னா எல்லாமே பண் ட்றாங்க அதான் சொல்றாங்க போஸ்ட் ஆஃபிஸ் ச்சோட இது கொஞ்ச வட்டியாட் ஏ இது கௌமண்ட் கூட்டுறவு சொசைட்டி வந்து கௌர்மண் ட்டு தான அது ஏ உங்ளுக் தெரிய மாட்டீங் து பண்ருட்டில கூட்டுறவு பேங்க்கு இருக்கு அங்க அந்த ஆர் டி வர்ல அ இது அந்த வி விருதாச்சலம் ப்ரான்சு நெய்வேலி ப்ரான்சு தான் ப்ப அத கொண்ட்டு வந்துருக்காங்க அந்த ஸ்கீமு பண்ருட்டிக்கு வர லேட்டாவும் அதுக்கபுறம் நீங்க பண்ருட் பண்ருட்டினா நறைய பண்ணுவன் நானு ஆ சொன்னா நீங்க அங்க காடாமனியூர் தான அது அங்க அங்க இருக்கவங்கல்லா நறைய அ ய வயசான எதோ பண்ணுவாங்க நம்ப சொன்னா அவுங்களா போய் விசாரிச்சுட்டு அவுங்ளே பண்ணிக்கலா நம்பல்லா போ கேக்லா கைல வாங்க வேண்டா அவுங்களே கூட்டின் பெய்ட்டு எல்லாத்தியு ஓப்பன் பண்ணி அவுங்குளுக்கு ஓகேனா அவுங்ளே பேசிக்சர் பண்ணிடுவாங்க அவுங்க பிக்ஸடு பண்ணம்போது நம்ப ஐ டி கி டி ப ஐ டி கி கீழ அவுங்குளுக்கு ஓப்பன் பண்ணி பண்ணி உட்டன்னா நம்புளுக்கு த்ரீ தௌசண் வந்துச்சு எனக்கு ஒன் லே ட்டுக்கு த்ரீ தௌசண் பேமண்ட் வந்துருச்சு எனக்கு பண்ணும்போது ஃப்ரெண்டுக்கு போயிர்ச்சி ஏன்னா அவ கீழ தான்
ஆமா ஆமா அவுங் கீழ நீங்க ஆடாவீங்கல்ல இப்ப உங் உங்க ஃப்ரெண்டு ஆடாகும் போது அவுங்குளுக் கு அமௌண்ட் ஆடாகு
ஆமா
ப்ப நீங்க ஆட் பண்ற அவுங்ளுக்கு ஏடு ஆகு
நீங்க கண்டின்யூசா அது பண்ணாதா நமக்கு ஆ டாவு நீ பண்ணாம உட்டுட்டீனா அப்டியே தா நின்னு போய்ருக்கு அந்த ஃப ஃபஸ் டு பேசிக் மட்டு வந்துட்டு அப்டியே இருக்கு கேஷ் வராம
ஆ அதுதா அதுதா அதா ம்
இது வந்து எப்டி சொல்ல ஸ்கீம் மாரி கடையாது இது நம்ப்ளுக் ஒரு இன்கம் மாரி இப்போ நம்ப வாய்ன்ட்டு போய் குடு த்தா அதுல நம்ளுக்கு ஒரு சார்ஜ் மாரி குடுக்றாங் அவ்ளோ அவ பண்றா அவ நறையாப் பண்றா இன் அவ ஃப்ரெண்டு ஒருத்தி பண்றா ரெண்டு ஒருத்தி இருக்கா அவ பண்றா அவ மூலியமா தா இவ போனா அவ வந்து ஷேர்லா இன்வெஸ்மென்ட் பண்றாப்பா
ஷேர் மார் க்கெட்டா
ம் டூ லேக்ஸ் த்ரீ லைக்ஸுனு ஆமா பண்றா சொல்றா இவள வேற கூப்ட்டா என்னயே அந்த கேஷ் பாப்பாவ்க்கு ஃபிக்ஸட் பண்ணும் போது நீ வந்து வா
த அய்யயோ அதெல்லா போய்டாதீங்க தயவு செஞ்சு
வேண்டான் சொல்லிட்ட இப்ப ஏதோ பண்றாலா அவ என்னமோ சொல்லின் இருக் கா அவ பாய் ஃப்ரெண்டு பயங்கரமா அது பண்றா ம் நா போ ஏங்கிட்ட இல்ல எல்லாமே காது குத்தியோட முடிஞ்சு போச்சு இப்ப எது இல்லப்பா இப்ப ரெண்டு வர்ஷமா நானே ரொம்ப டிமாண்ட்ல இருக்
ஆ இருந்தாலு இருந்தாலு அதுல போவாதீங்க ஷேர் மார்க்கெட் வந்து கத் த்துக்ட்டாதா நல்லா எப்டி என்னன் ஃபுல் அண் ஃபுல் கத்துக்கிட்டா தா அதுல பண்ணு நீ மாட்டு பண்ணி யாராவது சொல்றாங்கன்றத் பண்ணி வேஸ்ட் பண்ணிடாதீங்க
அந்த மாரி இருக்கு இல்ல நா பன் எனக்கு ஷேர் மார்க்கெட் பெருசா நம்பிக்க இல்ல அப்டியே இருந்தா நா ஏதாது சின்ன சின்னதா வீட் லே பிஸ்னஸ் பண்ணிப்பேனே நா ஏ அங்க போணு இன்னொரு முந்திரி கம்பனிக்கு வச்சு கூட மெய்ன்டென் பண்ணுவோ கேஸ் இருந்ததுனா என்கிட்ட
அதுதா அது ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கு நீங்க போவாதீங்க அது சூதாட்டோ அது
ம் ம் ம் ம் இல்ல அவ்ளோ கேஸ்லா இல்ல நீ வேறோ வந்தாலும் பண்ற அளவுக்கு ஐடியா இல்ல வந்துச்சுன்னா நா தெரில அந்த பொண்ணு கிட்ட நா பேச மாட்டே ஆனா அவ எ ன்ன மாரி என்ன விட பயங்கரமான ஆளு அவ ம்
செரி அந்த இது கலை னு ஒரு ஆள ஆட் பண்ணீங்க என்னாச்சு பேசுனாங்களா
அவதா ஃப்ரெண்டு் அவதா அந்த ஆர் டி கட்டுறவ புள்ள அவ இன்னும் இன்னா ஆப் தா ஓபன் பண்ணிருக்கு அவளுக்கு தெரிலியா வந்தாலா முந்தா நேத்து உளுந்தூர் பேட்டையில இருந்து எனக்கு கால் பண்ணியிருக்கா ம் ம் பிம்பிள் வருதா ஊசியால குத்திட்றே இரு எடுத்து என்னது தண்ணி ஊத்தம்மா செடிக்கேல்லா தக்கா வீட்டுக்கு போலாம் மொதல தண்ணிய ஊத்து செடியெல்லாம் வாடுது ஊத்தட்டு போரு மாண்ண சைக்கிள ரெடி பண்ணி தரமாட்டேன் செடிக்கு வச்சிருக்கோம் பால்கனிக்கு இந்த டேங்க்கு அதுக்கு இந்த செம்பரத்தி கத்தாழை ம் அப்புறம் வந்து என்ன நம்ம செடியெல்லாம் வச்சிருக்காங்க கொஞ்சம் அதுக்கெல்லாம் அங்க தண்ணிர் டேங்க் இருக்கு அங்க வாஷிங்மெஷின் ரெண்டு டேங்க எங்க வீட்டுல டெயலி ூ ஸ் இரு ஒரு டேங்கு வாஷ் ச்சி மட்டும் ஒரு டேங்க்கு எல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட் லிட டெக்ஸ் அதனால ரெண்டு டேங்க்கா வச்சுட்டேன் வாஷி்ங்மெஷின் எங்கிட்ட இன்னொன்னு இருக்கு முனிசிபல் கனெக்ஷன் தான் போர் கனெக்ஷன் கிடையாது அப்ப மோட்டர் வரும்போது நம்ம தண்ணி போட்டு வச்சு அதுனால துணி எப்போ வேணாலும் போட்டுக்கலா தண்ணி இருந்துச்சுன்னா அப்டின்றதுனால அதுல இருக்கு
சேர் சேர் பரவால்ல
உங்க வீட்ல எத்தன ச மோட்ரு நீங்க எத்தன டேங்க்கு
எங்க வீட்ல ஒண்ணுதா
ம் ம் வீட்ல ரெண்டு ஃபோனுதா இருந்துச்சு நா வாஷிங் மிஷின் நா மட்டுதா யூஸ் பண்ணுவ அது பத்தாத் தண்ணிண் சொல்லிட் டு அப்பறொ ஃப்ளம்பரு சொன்னாப்புல அதுனால ப்ளாக் கலர் டேங்க் ஒன்னு நா ஒயிட் கலர் டேங்க் வாங்கி வச்சிருக்க
சரிங்க அடுத்த கால்ல பாக்கலா
ஆ ஓகேங்க அ ஓகே